ஹலோ நல்லாருக்கிங்ளா நல்லாருக் கம்பா நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கம்ப்பா
ஆ வீட்ல எப்டி இருக்காங்க அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க
ஆ அம்மாக்கு கால் வலிதாம்ப்பா அது தெரிஞ்ச கதைதான இப்பதா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சே இரு ந்தாலும்
ஆ ஹலோ ஆ
இன்னு கொஞ்சோ அவங்களு வந் து வீட்டுள்ளயே அடஞ்சு உக்காந்துன்னு இருக்க முடியல அது வேற இல்லாம ஈக்குவலா வந்து வேற இது வருது ஆ எதாவுது ஒரு ரீசனு எதாவுது ஒரு வெளில போறது கரெக்ட்டா வர்றதால அவங்களால வீட்லயே உக்கார முடில கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு ப
ஆ ஹா அப்டியா ஏ ரொம்ப முடியாம இருக்காங்களா என்ன
இல்லப்பா மொதல்லயே கால்வலி கால்வலின் சொல்லிட்டே இருந்தாங்க அதனால வந்து நா ரெண்டு க்கா ரெண் அத முட்டி ஆப்ரேஷன் பண்ணதால கொஞ்சத்துக்கு இப்போ பரவால அந்த முட்டியு அந்த வலி இல்ல ஆனா அந்த தொடையாண்டலா வலின் சொல்றாங்க வெயிட் கொஞ்சோ லாஸ் பண்ணா கொஞ்ச நல்லாருக்குன் இருக் குப்பா
ம் அப்டியா ஏ ட்ரீட்மெண்ட் எதுவு பண்ணவே இல்லையா நீங்க காலுக்கு
காலுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம்ப்பா எடுத்தா கூட எங்கப்பா ஆ ஃபுல்லா தேஞ்சு போச்சுப்பா அப்பா அம்மாது ரெண்டு மூ இது அந்த என்னவோ அந்த ஜவ்வு இருக்குமா அது ஃபுல்லா தேஞ்சு போனதால வந்து இவங்களுக்கு வந்து அந்த தேஞ்சு போகி அந்த எலும்பு வந்து கிராக் விடுற அளவுக்கு அவுங்க ஸ்ட்ரைன் பண்ணிருக்காங்க சோ அதனாலதா பண்ணிட்ட இதனாலேயே கூட அம்மா வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்கப்பா பாரு நா இனக்கு வந்து இப்படி இருக்கறதாலதா நானு அதிர்ஷ்டங் கெட்டவ அதனாலதா எனக்கு இப்பிடிலா ஆகுது ஆ என்ன பண்றது எனக்குன் பாத்துக்கறதுக்கு யாரு இல்ல அப்டி இப்டின் ஒரே பேச்சு எல்லாரு எப் டி எப்டியோ இருக்கவங்களா எப்டி எப்டியோ இருக்காங்க எ கால் நா என்ன நல்லா நடந்தே நல்லா போனே நா வந்தே வயசுல இருக்க போ போது இப்ப ஏ இப்படி ஆயிடுச்சு அன்னிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க
நீங்க சொல்லலால என்ன அதிர்ஷ்டங் கெட்டதுமா நீங்க பண்ண உழைப்புனாலதா நாங்கெல்லா இந்த நெலமைல இருக்கோ அதிர்ஷ்டோ முக்கியமா ஒழைப்பு முக்கியமானு கேட்டா உழைப்பு தானம்மா உங்களுளோடது உழைப்புனால தானம்மா நா இப்டி இருக்கே அப்டின்றத நீங்க சொல்லிருக்கலால்ல
நா எவ்வளவோ சொல்லிட்டம்ப்பா அவுங்க கிட்ட இது மாதிரிலா ஃபஸ்ட் பேசாத இன்ன இது மாதிரிலா அதிர்ஷ்டோ ஒழைப்பு இதெல்லா என்னனா அவங்க வந்து நா சொன்னே சின்ன வயசுல இருக்கம்போது நீ எல்லாருக்குமே எடுத்து எடுத்து வேலைல இருந்து எல்லாமே எடுத்து எடுத்து பண்ண அதனாலதா இருந்துச்சும்மா எங்கம்மா இதுல எங்கம்மா அதிர்ஷ்டோ வந்துச்சு எங்கமா இது வந்துச்சு நீ பண்ற உழைப்பு தானேன அப்படி இருந்து கூட நா சுத்திட்டே தானே இருந்தே நா ஒரு நாளு உக்காந்தவ இல்லல அப்படி இருந்து என் கால் இப்டி ஆயிடுச்சே அப்டின்டு ரொம்ப பீல் பண்றாங்கப்பா எவ்ளவோ எவ்ளோ டேப்லெட்ஸ் நா பிசி எதுக்கு பாத்தே இப்போ கூட என்னன்ன பண்ண முடியுமோ எல்லாமே பாத்துட்டுதா லாஸ்ட்ட ஆஹ் எடுத்துட்டு அந்த ஆப்ரேசன் பண்ண ஆப்ரேசன் பண்ணி கூட அவங்களுக்கு அந்த பிசியோல வெச்சு ஆனா ஆப்ரேசன் தியேட்டர்ல அவங்க போயட்டு வந்துட்டு அழுத அழுகல பாத்து அப்பதா ரொம்ப இந்த மாரி பேச்சு ஏன்ட எ இதுக்கோ நம்பு ப்ச்சு அப்டிலா ரொம்ப பேசிட்டாங்க அப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஐய்யயோ நா அதிர்ஷ்டோ கேட்டவா ரொம்பப் பா ஆன்லக்கி கேர்ள் அன்னிட்டு ஆன்லக்கி வுமேனிட்டு ல சொல்லில ரொம்ப பேசு போத எனக்கே கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்கு நம்ம ஏதுமே சொல்ல வேண்டான்னிட்டு தா கம்முனு இருந் இருந்துட்ட
உழைச்ச உழைப்புனாலதான்ப்ப நம்ம இப்ப நல்லா இருக்குறோ அதிர்ஷ்டோ அப்டின்னு அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா நம்ம இப்டி நல்லா இருந்திருப்போமனு தெரியாது அப்ப வந்து அவங்க நம்மள வெச்சு வளர்க்கற நேரத்தில அவங்க நல்ல தா இருந்திருப்பாங்க இதோட போது நமக்கு அப்டின்ற மாரி அவங்க அதிர்ஷ்ட அத நம்பி உட்காந்துருந்தா நம்ம இந்த நெலமைக்கு வந்து உட்காந்துருக்க முடியுமா இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா எங்க அம்மா எனக்கு எங்க அம்மாவு எங்க அப்பாவுடைய உழைப்புனால தா இப்போ நா டீச்சரா இருக்குறே அதே மாரி எங்க அக்காவு ஒரு நெலமை நல்ல நெலமையில் இருக்காங்க அண்ணனு பாத்தீங்கன்னா போலீஸா இருக்காங்க அப்டின்ற மாரி லைனா எல்லாருமே பாக்கும்போது அவங்களுடைய உழைப்புனால நாங்க எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல நிக்குறோ இதுவே அந்த உழைப்பு இல்லன்னா நம்ம போய் நிக்க முடியுமா நின்னு அதிர்ஷ்டோ அவ படிச்சு அதுக்கு அதிர்ஷ் ம் இருந்த போய் பாத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்டின்ற மாரி அவங்க யோசிச்சு விட்டு இருந்தாங்கனா கண்டிப்பா யாருமே வந்து ஒரு மேல நெலமைக்கு போயிருக்கவே முடியாது உழைப்புனால மட்டும்ந்தா எல்லாருமே அவுங்க அவுங்களுடய நெலமைக்கே நம்ம ஒரு இடத்துல போய் நிக்கிறோ நாலா வந்து கல்யாணோ பண்ணிட்டு ட்டு தா படிக்கவே ஆரம்பிச்சா நா உழைக்க ஆரம்பிச்சா ஏன்னா எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடோ தான் அது உழைக்கணு நம்ம உழைச்சா மட்டுதா நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நெலையில இருக்க முடியு அப்டின்னு சொல்லி கொடுத்த பாடத்னால தா நா படிச்சு முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போன வேலைக்கு போய்ட்டு எனக்குதா இப்போ பதினெட்டு வருசாகுது பதினெட்டு வருஷமா வேலைக்கு போய்ட்டு இருக்கே போயிட்டே இருக்கிறதுனால தா எ எங்க அம்மாவ வந்து நா வேலைக்கு போய் தா எங்க அம்மாக்கே நா ஒரு வீடு ஒன்னு வாங்கி அந்த சொந்த வீட்டில எங்க அம்மாவ உட்கார வச்சிருக்கே நானு அது அது அது இல்லாம இன்னொரு வீடு நா கட்டிருக்கே என்னுடைய உழைப்புனால மட்டும்ந்தா நா உயர்ந்துகிட்டு வரணே தவிர்த்து என்னுடைய அதிர்ஷ்டத்தினால நா உயர்ல அப்ப நம்ம உழைப்பு தா வந்து நம்மள எல்லா இடத்துலயுமே உயர்த்தி நிக்குது இல்லனா நெனச்சுக்கோங்களே அது எதுவுமே நம்மள உயர்வான இடத் த்துல கொண்டு போய் நிப்பாட்டாது என்னுடைய கருத்து உழைப்புதா வந்து ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தெல்லா தயவுசைது நம்ப வோனான்னு சொல்லுங்க அவங்ககிட்ட
நீங்க சொல்றது பாத்தா ஒரு வகைய்ல பாத்தா எங்க அம்மாவோட இதுல பாத்தா கரெக்டன்னு சொல்லுவம்பா ஆனா நீங்க இது நம்ம நெனச்சு பாருங்களே இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க அவங்களு உழைப்பு தா அவளோ வேல பண்றோ நம்ப ஆனா உழைப்பு வேல பண்ணிகினே இருந்தா வேல பண்ணிகினே தா இருப்ப தவர கொஞ்ச கூட இல்ல நீங்க நெனச்சு பாருங்க நம்மளே பண்ணிகினே இருந்தேன்னு இருக்கு என்னிக்காவது ஒரு நாள் உக்காந்துட்டு நம்ப உக்காந்துட்டு சாப்புடுறமா அது மாரில்லா இல்ல அப்பெல்லா பாத்தா நம்பெல்லா நானே இதெல்லாம் கொஞ்ச திங்க் பண்ணுவம்பா ரொம்ப அன்லக்கி நம்போ எதுக்குதா நம்ம என்ன பண்ணன்னு தெரில இப்டி வந்து இவ்ளோ கஷ்டபட்றோ ஹ் ஒரு ரெஸ்ட் இல்லாத லைஃப் தேவைக்குன்னு இது பண்ற மாதிரிலாம் இதெல்லாம் நானும் யூஸ் நானும் ரொம்ப திங்க் பண்ணியருக்க இது வந்து அம்மா அப்பாக்கு ஹெல்த் இஸ்சூயன்றதால அம்மா அந்த இது சொன்னாங்க நா ஜென்ரலாவே பாத்தீங்க வெச்சுக்கோங்களே நம்ம உடம்ப வந்து நம்பளேதா இது பண்ணிகிறோ நம்பளேதா எல்லா பாதுகுறோ ஐயோ உக்காருங்க உக்காந்துட்டு நம்ம ஒரு எடத்துல போய் ஒரு பத்து நாளோ ஒரு இருபது நாளோ போய்ல்லா உக்காந்துட்டு நம்பளால எதுமே இது பண்ற மாரி எல்லா இல்லப்பா லைஃப்ன்னு பாத்தா எப் எப்டியோ போகுது இதெல்லாம் நெனச்ச போது எனக்கே ஒரு வாட்டி நம்ப அன்லக்கியாட்டுன்னு கூட எனக்கு தோண திங்கிங் வருதுப்பா
அன்லக்கிலா இல்லப்பா அந்தந்த நேரனுவாங்க பாதீங்களா ஒரு ஒரு நேரம் நமக்கு வரும்போது அந்த நேரத்துலல்லா இதெல்லாம் நடக்கணும் அப்டின்றது கடவுள் நமக்கு விதிச்சிருக்காரு அது ஏன் குடுக்குறாருன்னா எப்பமே வந்து அஹ் கஷ்டத்தை குடுக்கும் போதுதா நம்ம இன்னும் மேல உயர்ந்து போவோம் கஷ்டம் இல்லாம இருந்ததுன்னா வெச்சிகோங்களே நம்ம அத அதையும் தாண்டி நம்ம மேல வருமா அப்டின்றத கடவுள் நமல மேல இருந்து பாப்பாரா அதுக்காகாதா இவங்களால இவ்ளோ கஷ்டத்த தா தாங்க முடியும் அப்டின்றது வந்து கடவுளுக்கு தெரியும் அதனால அந் ந்த கஷ்டத்த அந்த அந்த நேரத்துல அவர் கொடுத்து நமக்கு உதவி செய்றாரு வேற ஒன்னு கெடயாது அதனால இது வந்து ஒரு சின்ன கஷ்டம் அம்மா கிட்ட சொல்லுங்க இந்த சின்ன கஷ்டத்த அவங்க தாண்டி வந்துட்டாங்கன்னா அதுக்கபுறம் கண்டிப்பா அவங்க இன்னு பெரிய பெரிய கஷ்டம் வந்த கூட இதுல்லாம் ஒண்ணு மே இல்ல அப்டின்ற மாரி நமக்கு நெனைக்க தோணு
நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட் தாப்பா ஆனா என்ன எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் நீங்க சொல்றீங்க இத போனா இது இது போனா ஆனா வேல பண்றவங்கள தா நம்ம வந்து அழுத்தி அழுத்தி வேல பண்ணு வேல வாங்குறாங்க தவர வேல பண்ணாதவங்க பாரு அப்டியே வராங்க அப்டியே ஜாலியா இருக்காங்க போறாங்க பட் அவங்க நல்லா தானப்பா இருக்காங்க நம்ப தா இவ்ளோ கஷ்டபட்டு இவ்ளோ இது பண்ணி கூட நம்பலுக்கு ஒரு நல்ல பேர் வர்றதுக்குள்ள அவங்க அசால்டா வந்து அந்த நல்ல பேர் தட்டிட்டு போய்ட்ராங்கலா அது பேர் பாத்திங்கனா அது லக்கி அன்லக்கி வருது ப்பா வேற மத்த பிரகாரம்ல்லாம் இல்லயே இப்ப நம்பளே எடுத்துக்கோங்க நம்ப அவ்ளோ வேல பண்ணுவோ இ சமையலே நம்ம அவ்ளோ பண்ணுவோ வெச்சுக்கோங்களே எல்லாம் கூட்டு பொரியல் ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே எல்லா பண்ணா கூட எல்லாமே பண்ணிட்டு கூட பரிமாறும் போது மத்தவங்க வந்து ப இது பண்ணும் போது அவங்களுக்கு தா ரொம்ப தேங்ஸுங்க இது ஆனா பண்றவங்களுக்கு என்னிக்குமே ஒரு நல்ல பேர் வந்ததா நா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லப்பா
அது வேன உண்மதா அந்த இதுல்லா எனக்கே கூட இருந்திருக்கு அவ்ளோ வேல செய்வோ அவ்ளோ பண்ணுவே ஆனா வந்து கடைசியா வந்து அவங்க எ மாமியார் எப்படினா சும்மா என் பொண்ணு வந்துது இவ்ளோ வேல செஞ்சுது இவ்ளோ பண்ணுச்சுன்னுவாங்க என்ன அவங்க சின்னதா ஒரு வேல பண்ணி ப்பாங்க ஆனா மொத்தையும் முடிச்சு வெச்சதது நம்மதா அவ வந்துதா எல்லாத்தையும் முடிச்சான்னு வாங்க அது மாரில்லாம் சொல்லும் போதுல்ல எனக்கே கூட செம்ம கடுப்பாவு அப்ப நம்ப எவ்ளோ நேரம் என்ன வேல செஞ்சோ நம்ம ஒண்ணுமே செய்யமா உக்கான்டு இருந்தோமா அப்டின்ற மாரி கூட அப்ப என்ன நோவாமவந்து அவங்க சும்மா மேப்பார்வ இட்டு போய்ட்டு நானு செஞ்சேன்ற மாரி சும்மா இப்டி இப்டின்னு நடக்கறிறதுதா அவங்களுக்கு பெருசா படுது தவிர்த்து நம்ப அவ்ளோ வேல செய்யறது வந்து அவங்களுக்கு பெருசா எல்லா தெரியவே தெரிய மாட்டேங்கதில்ல நெறய பேர் நானுமே தா பாத்துருக்க எங்க அம்மா கிட்டி கூட நா சொல்லி புழம்புவே அம்மா ஏன்மா இப்டி இருக்குறாங்க அப்டின்னா நா எங்க அம்மா சொல்லுவாங்க நீ ஒழை
சொல்லி பொலம்ப முடியுது வேற யாருகிட்டயு பீலிங்ஸ் வெளில சொல்லறது கூட ஆள் இல்லாத மாரிதா நம்ம நா இருக்கே மெய்னா நம்மன்னு சொல்ல முடியாது உங்க சுச்சுவேஷன் எப்டின்னு தெரில ஒரு ஒரு வாட்டி அம்மா கிட்டயு ஒரு ஒரு விஷயம் வந்து எதுக்கு அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படுத்திட்டு நம்ம வேற எதுக்கு சொல்லிக்கினு அவங்களே இப்ப கால் வழில வேற இது பண்ண இருக்காங்க எனக்கு என்னன்னா அந்த மாரி இதுல பாத்தீங்க வெச்சுக்கோங்க நீங்க சொல்றீங்கல்ல வீட்ல எல்லாமே ந நம்ப காலில இருந்து நைட் வரைக்கு பண்ணுவோ அந்த டைக்கு வந்து வேர்வ விறுவிருத்து நம்ம அவ்ளோ இதா ஆகும் அந்த டைமுக்கு வந்து இவங்க வந்து துமே ஒரு ரெண்டு மூணு இது பண்ணா கூட
ஆஹம்
பாய்ண்டிங் வருதுன்னு பாத்தா நலக்கியா நீட்டு தாப்பா நம்பளுகு பேர் வருது
அது வேணா உண்மைதாப்ப உ உங்களுடய கஷ்டத்தையும் நானும் தா பாத்திருக்க எனக்குமே அதெல்லாம் சில நேரத்துல நானுமே யோசிருப்ப ஆனா எங்க அம்மா தா ஒரே ஒரு வார்த தா சொல்லுவாங்க நீ ஒழைமா எவ்ளோ ஒழைக்கிறோ ஒழைமா உன்னுடைய கடமைய நீ செய் பலனை மட்டும் நீ எதிர்பாக்கவே பாகாத என்ன வேணாலு நடக்கட்டு ஆனா நீ உண்டான உன்னேடய உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கெடைக்கு அதுனால மத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத பத்தில நீ காதுலயே வாங்காத நி உன்னுடைய வழிய பார்த்து நீ போய்ட்டே இரு எனக்கு தெரியு நீ எவ்ளோ செய்யறன்றது நாளைக் அது மத்தவங்களுக்கு தெரியு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க அத பத்தி எல்லா நீ கவலயேபடாத எதுக்கு அதெல்லா பத்தி நீ யோச்சுன்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மா சொன்னததா நானுமே இப்ப யோசிச்சு பாத்துட்டு இருக்க நீங்களு வேன்ன யேச்சு பாருங்க சேரிப்பா ச்சு நா அப்புறமா பேசட்டுமா
சரிங்கப்பா
பாய் குட் நைட்